நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
இருக்கேங்க
உம் ஓ கே ஓகே இப்ப என்ன பேசலாம் அடுத்தது
சொல்லுங்க தோழி ஏதோ ஒண்ணு பேசுங்க
ஆஹ் கண்டிப்பா நான் இப்போ முன்னாடி பேசிட்டு இருந்தோம் அதுவே கண்டினியூ பண்ணலாம் நினைக்குறேன் இருக்கிறேன் இப்ப வந்துட்டு ஆ இப்ப நான் ஒரு இது எக்சாம்பில்க்கு சொன்னன்னா ரீசன்டா இப்ப வந்து ஆ நா எங்க அக்கா வந்துட்டு ஒரு விஷயம் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மா ரி அந்த மாரி விஷ் யங்கள் ஓகே அது ஓகேதா பட் டு அவங்க கூட வந்துட்டு அவங்க அவங்க ஃபிளாட்லயே இருக்கிறவங்க பக்கத்து வீட்லயே அவங்க ரொம்ப க்ளோஸ்தா அவங்க வந்துட்டு ஒரு ஓ ஒரு மாரி ரொம்போ ஒரு பேடான சுச்சுவேஷன் இப்ப கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வீட்ல ஒருத்தரு உங்களுக்கு ஆப்ரஷேன் பண்ற மா ரி அந்த மாரி விஷயங்கள் போயிட்ருந்துச்சு நா நெனைச்சே அதுதான் என்ன சொ சொன்ன நானு நீ ஹாப்பியா இருக்குறதெல்லா ஓகே ப ட் அவங்க வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு சிச்சுவேஷன் வந்து பா ஆ அ கோத்ரூ பண்ணிட்ருக்காங்க அந்த மாரி ஒரு அப்டி ஆ இருக்கும் போது வந்துட்டு நீ இந்த மாரி போஸ்ட் போட்டுட்ருக்கும் போது அவுங்க எதாவது பை மிஸ்டேக் பாக்குற மாரி ஒரு சூழ்நில வந்துச்சுன்னா அவுங்களுக்கு கஷ்டமா இருக்கு அத மட்டு கொஞ்ச பாத்துக்கோ அப்டின் சொ அப்டின் நா சொன்னே நா அது வந்துட்டு நா யோ சிச்சி ஓ ஃபஸ்ட் எப்டி வந்துட்டு அந்த மாரி ஒ ஆ நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கற மாரி ஒரு இத வந்துட்டு போடுறதுக்கு மனசு வந்துச்சு அப்பிடின் சொல்ட்டு நா சொன்னே கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அவுங்க வந்துட்டு அவ்ளோ கஷ்டம்பட்டுட்ருக்காங்க ஒரு டிரான்ஸ்பிளான்ட் அளவு க்கு வந்துட்டு ஒரு இது போயிட்ரு க்கு அவங்களுக்கு அந்த மாரி இந்த மாரி பண்ணம் போது அவுங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல அப்டின்னு மாரி நா சொல்ற மாரி போச்சு பட் அத அவ எப்டி எடுத்து விட்டான்னு எனக்கு தெரில அதுக்கப்புறோ நா விட்டு விட் விட்டுட்டேன் ஏன்னா எ அத வந்துட்டு நம்ம யோசி
இல்லங்க கண்டிப்பாவே இது எனக் எனக் லைஃப்ல நடந்தது நா ஒரு சின்ன விஷ்யோ இது பண்ற ங்க எங்க ஹஸ்பண்ட் கூட எங்க ஹஸ்பண்டோட சேத்து அஞ்சு பேரு எங்க வீட்ல
ஓகே
நா லாஸ்ட்டு நாந்தா லாஸ்ட்டு இன்னு நாலு பேர் இருக்காங்க எங்க ஹஸ்பண்ட் கொஞ் ஞ்சோ என்ன கேரிங்கா பாத்துப்பாரு
ஓகே
அ இது வந்து இந்த மத்த எங்க நாத்தனாருக்கு புடிக்காது இந்த மத்த எங் கோசிஸ்டருக்கு புடிக்காது
ம்
அவ்ளோ கேரிங்கா பாத்து குற ஆளு ஆ தவாம் வே நம்ம மேல கேரே இல்லன்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்ருச்சுங்க
ஐயையோ கரெக்ட்டு அதுதா ஆனா சொல்ல வில் அது ஐயின் சொல்லுவாங்கள் ள்ல அந்த மாதிரி இருக்குன் நெனைக்கிற அது உண்மைதா ஆனா
பண்றது எப்டி இருக்குனாங்க அ இவ்வளோ வருஷோ பாத் தே ஹஸ்பெண்ட்டு இப்புடி இல்லியே
ம்
அது எப் என்னால அது டால்ரேட் பண்ணிட்டு அது போட்டுன்ற ஃப்ளோலயே போக முடிலங்க என்னால
ஓகே
ஆ ஒருத்தவங்க சொல்றாங்க எ கோ சிஸ்டர் ஒருத் த்தங்க சொல்றாங்க இவ்ளோ சூழ்நெலையிலயு அ வாங்க சாப்புடுங்கன் சொன்ன எங்க எங்களுக்கு எதோ ஒரு ஒரு சின்ன பைட் மாரி வந்துருச்சுன் வெச்சுக்கோங்களே ஏனா நா ஊருக்கு போயிட்ட ஆ அவுங்கஸ் சாப்புடாம இருந்தாரா அவரு ஹோட்டல்ல வாங்க சாப்புடுங்கன்னா இல்ல இல்ல நா எம் பொண்டாட்டிய விட்டுகுடுக்கற மாரி ஆயி டு உங்க வீட்ல வந்து சாப்புட்டன்னா நா கடைல சாப்டா கூட சாப்புடுவ இல்ல பட்ணியா கூட இருப்ப உங்க வீட்ல வந்து சாப்புட மாட்டன்ஸ் சொன்னாருங்ளாங்க இது அவங்களோட மனஸ் த்துல எவ்வளோ ஒரு வஞ்சன்ஸ் இருந்தா எங்கிட்டயே சொல்றாங்க எனக்கு அப் அப்டியே அந்த வார்த்த சொல்லும் போது ட்டோ அவ்வளோ பொறாமையா இருக்கு எப்டி சொல்றாரு பாரு அப்டிங்கிறாங்கங்க அப் இப்போ அவங்களோட மனசுல எவ்வளோ அவங்க புழுங்கிருப்பாங்க யோசுச்சுப் பாருங்க நியர் பை ஒரு டுவெண்டி இயர்ஸ் ஆக போது மேரேஜ் ஆயி
ம் ம்
ஷமா அவங்க அது எப்புடி பாத்துருப்பாங்க அவங்க என்ன பார்வையில பாத்துருப்பாங்க அவங்க ம மனசுல இருந்து இந்த வார்த்த வருதுன்னா
கண்டிப்பா ஆமா ஆமா கண்டிப்பா இல்ல அவங்க மனஸ்ல அவங்க ஒருத்தவங்க வந்துட்டு ஹா ஹாப்பியா இருக்குறத வந்துட்டு அவங்களால தாங்கிக்க முடிய மாட்டிங்குது அவங்களுக்கு அது அமையாம கூட இருந்துருக்கலாம்
ஏங்க பரவால்லங்க அப்ப அமையிலனாக் கூட ஐயோ அடுத்தவங்க ஹேப்பியா இருக்காங்களே நம்ப ஹாப்பிதா ஆகணு ஆ நமக்கு இல்லாத அவங்க அப்டி சொல்றாங்கங்க அந்த வார்த்த ரிப்பீட் ஆயிக்கிட்டே இருக்கு அந்த அவுரு சொன்னது இந்த மாரிஸ் சொல்ட்டு போறாரு இந்த மாரி சொல்ட்டு போறாரு இந்த மாரி சொல்ட்டு போறாரு
உங்களுக்கு என்னயா பிரச்சன அவங்க ஒயிஃப்ப வந்துட்டு அவங்க அம் அவங்க அவங்களுக்கு உண்மையா இருக்கணுன் நெனைக்கிறாங்க அவங்க மேல பாசமா இரு
ம் அ இன்னொருத்தவங்க சொல்றாங்கங்க வீடு சிஃப்ட் பண்ணோம் என்னால மொத்த திங்ஸ்யு ஏத்தி ட்டு வர முடியாது இல்லியா நீங்க வாங்க நீங்க வாங்கன் சொல்ட்ருந்தாரு இவங்கல்லா டயடா இருக்குன் சொல்லி ட்டே இருந்தாங்க இன்னொரு கோ சிஸ்டர் சொல்றாங்க பொண்டாட்டிக்கு ஒன்னுனா மட் டு அப்டியே எங்க இருந்துதா வருதோ தெரில அவருக்கு வீரோ அப்டிங்குறாங்க
அப்பா இதென்ன வம்பா போச் சு உ அவங்க அவங்க வைஃப்க்கு அவங்க ரொம்ப பண்ற அதே அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கா
எ எவ்ளலா அவங்க வஞ்சன்ஸ் வந்து வச்சிருக்காங்கன்றது எப்படி எல்லா இவ்வள வருஷ பொறுத்து எனக்கு இப்பயாவது தெரியுது அவங்களோட ரியல் பேசு நினைக்கிறேங்க அவங்களா நம்மளோட வெல்வி ஷர்ன் நனச்சிட்டு இருந்தா ஆட்கள் ங்க அவங்க வாயில இருந்து இந்த வார்த் டில வரும்போது எப் ப்படி இருக்கு
கண்டிப்பா உ புரியுது ரொம்ப கஷ்டம்தா இந்த மாரி ஆளு கிட்டல்லா நம்ம இது பண்றதே
ஆ இவ்வள நாள் நாங்க வேற ஒரு எடத்துல இருந்துட்டோங்க இந்த மாதிரியான அ எப்பயாச்சு வருவோ உ போயிடுவோ ஆ தெரிய தெரிஞ்சுக்கல எனக்கு இவ்வளவுக்கு இவங்க இருப்பாங்களா ஆ பாய்ஸ் நஸ் பிப்ளார் காங்க க
எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே ஓரளவுக்கு அந்த டிஸ்டன்ஸோடு இருந்தாதா வந்துட்டு அது நல்லாயிருக்கு அத வந்துட்டு நம்ம குளோசா கொண்டு போனோ ரொம்ப அப்படியே நம்ப க்ளோசா போனோனு வச்சுக்கோங்களே அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிடு எதா ஒரு பிரச்சனய்ல நமக் தெரிஞ்சுரு எ இவங்க கிட் இந்த அளவுக்கு தா நம்ம மெயின்டென் பண்ணிட்டு இருக்கணு அப்படின்றது அத வன்ட்டு ஆமா அ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தா நம்ம நாட்கள் ஆக ஆக வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லே நமக்கு தெரிசிடு இவுங்ககிட்ட இப்டிதா இருந்திருக்குயு த அப்டின்னு கெடையாது து எல்லாருகிட்டயுமே ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்துட்டு ரொம்ப களோஸா போயிட்டு எல்லா விஷயமு ஷேர் பண்ணப்போ எல்லா நடக்கு அது ஏதாவது ஒரு விஷயத்துல வந்துட்டு அத ஒரு நெகட்டிவா
போகு ரொம்பங்க எனக்கு வந்து ஆ இப்போ ஒரு எயிட் மந்த்ஸ் தா ஆகுது இங்க வந்து இ எயிட் மந்த்ஸ்ல வந்து எவ்ளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ற தெரியுங்களா நானு
ம் ம் கண்டிப்பா
கை எனக்கு வாழ்க்கியே இல்லன்ற மாரி ஆயிடுச்சுங்க எதோ நா எதோ மேரேஜ் ஆயி புதுசா ஸ்ட்ரகுல் ஆகுற மாரி ஆயிடு
ஐயையோ ஸ்டாட்டிங்ல நீங்க ஸ்ட்ரகல் பண்ண வேண்டியதெல்லா ரொம்ப வருஷங் கழிச்சு நீங்க பாக்குறீங்க போல இருக்கு
விட மாட்டாரு எதுலியுமே விட மாட்டாரு எல்லாத்துலயு எனக்கு சப்போட்டிவ்வு தா அவரு முத்து மீனா மாரினு வெச்சுக்கோங்களே எதுலியுமே என்ன விட்டு குடுக்க மாட்டாரு இப்ப சுத்தமா என்ன தூக்கி போட் ட்டா எனக்கு எப்டி இருக்குங்க
ஐயையோ அது ரொம்ப கஷ்ட மாச்சே
அது வந்து பேஸ் பண்றதே வந்து என்னய எந்த விஷ்யத்துலயுமே அவர் விட மாட்டாருங்க நா எது பண்றதுனாலு ஓகே பண்ணு
இல்ல அது எப்டி அந்த மாரி இருந்துட்டு டக்குன்னு இப்டி மாறவு முடிது
அதுதாங்க எனக்கு எனக்குமே ஒண்ணுமே பு புரில ம் இல்ல இது எப்டி இது ஏ நடக்குது ஒரு வேல அவருக்கு வந்து அவுங்க ரிலேட்டிவ் கூட வந்தது அவருக்கு தல கால் புரிலியா அ இல்ல அவங்கல்லா இருக்கு இருக்காங்கன்ற ஒரு ஹேப்பி ஆயிச்சீவ் வேணா இனிமே அப்டின்ற மாரி ஆயிடுச்சா
தெரில ம் இருக்கலாம் கண்டிப்பா இல்ல இந்த மாரி விஷ்யோ நம்ம வந்து ட்டு எவ்ளோதாம் பேசி புரிய வெச்சாலு அவுங்க மாறாம இருக்கும் போது நம்மளால ஒண்ணுமே
நான்லா பேசி புரியவே வெக்கிறது இல்லங்க ஏம் பேசுனு நம்ப இவ்ளோ வருஷோ வாழ்ந்த வாழ்க்கைக் மீனிங்கே இல்லல்ல
கண்டிப்பா ம் நீங்க சொல்றது கரெக்ட்டுதா பட் இருந்தாலு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒண்ணுமே தெரில ஒரு மாரி பிளேங்க்கா இருக்காங்கன்னா நம்ம சொல்லி புரிய வெச்சா அட்லீஸ்ட் மார்றதுக்கு வாய்ப்
ஆனா இவரு எனக்கு எனக்கு அதுதா நெனக்கிற அந்த பிளேங்க் ங்காதா இருக்குறாரோ அப்டின்ட்டு நா நெனக்கிற அவரு அந்த பிளேங்கா இருக்குற மைண்ட் செட்ல என்னப் பண்றாங்கன்னா நறையா பேர் நறையா விதமா யூஸ் பண்ணிக்கிறாங்க
ஓகே ஓகே ம்
அண்டஸ்டேண்ட் ஆகுதுங்களா ஆ அவ அப்புடி இப்புடி இப் இத்தன வருஷமா இல்லாத ஒரு இதுவ வந்து கிரியேட் பண்றாங்க
இட்ஸ் ஓகே ம் ம் ம் ம் கஷ்டந்தா அந்த ஒரு ஃபேஸ்ஸ திருப்பியு நீங்க தாண்டி வரது அப்டின்றது கொஞ்சோ கஷ் டம்தா அட்லீஸ்ட் நமக்கு சப்போ யாராவது இருக் இருக்காங்கன்னு அப்டி இருந்தா வந்துட்டு உங்களால அத அ எப்புடியோ தாண்டி வர முடியு
இல்லங்க சப்போட்டிவா இருக் இருக்குற உங்களியு என்ன பண்றாங்க தெரியுங்களா
ம் ம்
இப்போ வந்து இப்போ மீனாக்கு இப்போ சப்போட் பண்றாருன்னு வெச்சுக்கோங்களே அவங்க மாமனாரா இல்ல மீனா வந்து கெட்டவ கெட்டவன் சொல்லி சொல்லி ஒரு நாள் சொன்னா அவங்க மாற மாட்டாங்க பல நாள் சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க
கண்டிப்பா புரிது ம் ம் ம்
மாறிடுவாங்க இல்லைங்களா அந்த மாரி பண்றாங்கங்க அவங்க வந்து ஓவரா நடிக்கிறாங்க என்னால ஒவரா நடிக்க முடியாது
ம் ம் இல்ல அந்த மாரி ஒரு சிட்டிவேஷன் நம்மனுக்கும்ப அத அவாய்ட் பண்ணிட்டுதா போம் முடியு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதா அப்புடித்தா பண்ண மு பட் இருந்தாலு வேற வழி இல்லாம அதயேஸ் சூழ்நெலையிலயே இருந்துகிட்டே இருந்தோன்னானு கஷ்டோந்தா
அதுயா எனக்கு இப்ப எங்கேயாவது வெளில போயிடலான்ட்டு தோணுதுங்க எங்கேயாச்சு நம்ம போயிட்டு எங்க நம்ப எதாவது ஒண்ணு பண்ணுவோமா அப்டின் தோணுது ஆனா போயிட்டா தப்பாயிடுமா அப்டின் தோணுது நறையா விஷ்யத்த அப்டியே சேரி நம்ம பசங்க பெருசாயிட் விட்டங்க நம் பசங்க எ எ அப்டின்ஸ் சொல்லிட்டு அப்புடியே
ஏன்னா உங்கள பாத்துதான அவங்க வளருவாங்க நீங்கதா அவங்களுக்கு ரோல் மாடலே பசங்க அதுவும் பெ பொண்ணுங்கன்னாவே கண்டிப்பா அம்மாவ பாத்துதா வளருவாங்க
நா இத வந்து ஆ நா எ ஹஸ்பண்ட கூட அவங்க முன்னாடி திட் கட்ட மாட்டங்க ஏனா அம்மாவ பாத்துதா அவங்க அம்மா அப்பா தா அவங்களுக்கு ஹீரோ ஹீரோயின் அதனால அவருமே அவருமே என்ன வந்து என்னி எதாவது ந்து இங்க சொல்லிட்டா குடுங்க கொஞ்சோ ஒரு மரியாத குறைவா பேசுனா கூட ஹஸ்பண்ட் நா இருக்கும் போது சொல்ல மாட் டாருங்க கன்னு அம்மாவ அப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்டின் சொல்லிட்டு தனியா கூட்டு அட்வைஸ் பண்ணுவாருங்க அப்புடி இருந்த ஆளு இப் இப்ப அப்புடியே டோட்டல் சேஞ்சுங்க
அப்பா ம் ரொம்ப கஷ் டோ அப்போ ம்
பண்றதா ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது
ம் புரிது
கடந்து போகுவோ அப்டின்ற மாதிரி
கண்டிப்பா ஆமா மீ எல்லாத்தையு நம்ம பேஸ் பண்ணிதான ஆகணு இல் இதுவு மாறும் ஒரு பாயிண்ட்ல
ஆமா அய் அப்ப எவ்வளோ எல்லா இவ்வளோ நாள் நம்பள பாத்து வைத்தெறுச்சல் பட்ருக்காங்க அப்டிங்குறது வந்து புரிது
ஆமா ஆமா ம் அதா அவங்களோட ஒரு ஒருஜினல்லஃப் ஃபேஸ் வந்துட்டு ச்சு ஆமா இவ்ளோ நாள் நல்லவங்க நல்லவங்கன் நெனச்சுக்கிட்டு நம்ம கூடவே இருந்துருப்போ
ஏ கேக்குறீங்க அத் ம் அத தாங்கிக்கிறதுக்கு தாங்க முடியில வில்லி மாரி இருந்துட்டு இருந் தா வில்லியாவே நம்ம நெனசுட்டு வெலகி போயிட்
ம் கரெக்ட்டு
அது என்ன சொல்றது சேரி விடு எல்லாரு லைஃப்ல வந்து நல்லவங்க கெட்டவங்க எல்லா மே இருக்குறது தான லைஃப்பு
ஆமா ஆமா கண்டிப்பா ம் எல்லாத்தையு நம்ம பாத்தாதான நமக்கு ஒரு எக்ஸ் பீரியன்ஸ் வரும் அடுத்தது நம்ம பசங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுப்போமா யார்கிட்ட எப்படி நடந்து
ஏங்க என் குழந்தைங்களை கூட எங்கிட்ட இருந்து பிரிச்சிட்டாங்கங்க
ஆ ஓகே ஓகே
புரியல போயிட்டாங்க அ அப்புறம் அவுங்களே ரியலைஸ் ஆயிட்டு வந்துட்டாங்க எல்லாம் பக்கமா இருக் கறதுனால
ம் ம்
விட்டாங்க மீன்ஸ் என்ன விட்டுட்டுலாம் போல எங்கிட்ட சரியா வாய எல்லா விஷயத் தையும் ஷேர் பண்ணி இருந்த குழந்தைங்க ஆ அத அப்படியே சடனா ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது அது ரொம் ரொம்ப ஒரு மாரி இருந்தது தெரியுங்களா ஓ ஆ ஔ சொல்லவே முடி யாத ஒரு பீலிங்கு
கண்டிப்பா நம்ம பசங்க நம்ம கிட்ட இல்லாம இன்னொருத்தங்க கிட்ட போறாங்க
ஆ ஒரு விஷயத்த அவுங்ககிட்ட ஷேர் பண்றாங்கன்னா அது எப்படி இருக்கும் தெரியுங்களா கண்டிப்பா செரிங்க ப கல்லமா மறுபடியும் நான் பேசுறேன்
கண்டிப்பா ரொம்ப நன்றி
நன் நன்றி நன்றீங்க